ஹலோ
ஹலோ
ஹாய்டி எப்டி இருக்க
நல்லாருக்கே நீ எப்டி இருக்க கேக்குது ஒனக் கேக்குதா
ம் கேக்குது நா நல்லா இருக்கேன் ஆம் இன்னிக் கின்னா பத்தி சொல்லான்னு வந்திருக்கேன்னா ஆ புக்கு படிக்கிறது பத்தி தா நம்ப இது வரைக்குமே வந்துட் டு எல்லாமே ஃபோன்ல தா பாத்துட்ருக்கோ இருக்குற புக்குல இருக்குற விஷயங்கள் கூட நம்ப வந்து ஃபோன்ல தா பாத்துட் ட்ருகோ எல்லா விஷ்யும்மே வந்து போன்ல நம்ம படிக்கிற விஷ்யங்கள்ல இருந்து நம்ப இப்ப எல்லாமே டி வில டி வில பாக்குறோ போன்ல பாக்குறோ ஆனா அந்த புக்க வந்து இப்ப நம்ம கண்ல பாக்றதே இல்ல நம்ப ஸகூலு காலேஜ்ஜு படிக்கும் போது தொட்டதோட சரின் நெனைக்கிற ஆனா அந்த புக் புக்குல இருக்கிற விஷ்யங்கள் வந்து நானு ஒரு நெறைய எடத்துல ப படிச்சிருக்கே புக்குல படிக்கும் போது நம்ம அந்த ஒணர்ச்சியா படிக்கிறோமாமா அந்த புக்குல என்ன இருக்கு அப்டின்றத நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு மனசில வந்துட்டு அந்த அந்த எடத்துக்கே நம்ம போயிர்ரோ அத வந்து ஒரு ஒணர்ச்சியா நம்ம படிக்கிறோ அப்டின்றத வந்துட்டு நானு ஒரு ம் இதுல வீடியோல பாத்தே அந்த புக்ல இருக்கிற விஷ்யங்கள் வந்து ஒவ்வொன்னுமே அந்த கேரக்ட்ருக்குள்ளேயே நம்மள கொண்டு போய் விடுது நம்ப ஒரு வீடியோவா பாக்கும் போதோ இல்ல அது வந்து டி வில பாக்கும் போதோ அது வந்து ஆ நம்ப ஒரு ச் அது அந்த அந்த வீடியோவ வச்சுதா நம்ப பாப்போந் தவர ஆனா அந்த புக்ல படிக்கும்போது நம்ளுக்கு அந்த மைண்ட்ல வந்து நல்ல ஒரு நம்ப்ளே வந்து அந்த கேரக்ட்ருகுள்ள போயி இருக்கற மாதிரி அ இருக்காமா மைண்டு ரிலாக்ஸ் ஆகுதாமா அதுனாலதா உங்க கிட்ட இன்னக்கி ஷேர் பண்ணலான்னு வந்தே அத பத்தி நீ என்ன நெனக்கிற
உண்மதா ஏன்னா ச் நம்ம அந்த படிக்கம்போது நம்ம வாய்விட்டு படிக்க மாட்டோ நம்ம வந்து அப்டி மனசுக்குள்ளேயே படிப்போமா அப்ப படிக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த கேரக்ட்ரைஸ்டு என்னமோ நம்மதா அப்படிங்கற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அப்டியே அத அதுல மூழ்கி போய் வந்து அப்டியே படிக்க ஆரம்பிப்போமா அது மட்டு இல்லாம இப்ப நம்ம போன்ல நம்ம வந்து புக்ஸ் வந்து படிச்சாலு இல்ல வேற ஏதாச்சு ஒரு வரிகள் வந்து படிச்சாலு என்ன ஆகுதுன்னா அது நம்ம கண்கள் தா வந்து பாதிக்கப்படுது இப்போ புக்க எடுத்துப்போன்னு வச்சுக்கோயே அப்டி ஒரு பிரச்சனை எல்லா கெடையாது அதுவு இல்லாம நம்ம தேடி தேடி அடுத்தடுத்து அப்டின் வந்து அந்த கதைகள்லா சுவாரஸ்யமா இருக்கு நம்ம போய் படிப்போ ச் சோ நம்மளுடைய ஆர்வத்தையு தூண்டுது நம்மளுடைய அந்த படிக்கிற பழக்கமு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுதா இப்போ வந்துட்டு இரு கா என்னன்னு எனக்கு தெர்ல நா ஸ்கூல் டைம்லெலா வந்துட்டு லைப்ரேரிக்கு வந்துட்டு நெறைய போக ஆரம்பிச்சே எனக்கு இந்த புக்கு படிக்கிற பழக்கோ எங்க அம்மாட்டிருந்து வந்தது அம்மா நெறைய புக்கு படிப்பாங்களா நானு அதையே பாத்து பாத்து எனக்கு அது ரொம்ப புடிச்சிருச்சி இந்த ஸ்கூல் டைம்லெல்லா புத்தக கண்காட்ச் சி வந்து போடுவாங்க அதுல இந்த சமையல் குறிப்பு புக்கு மருதானி புக்கு அதுக்கப்புற இந்த கவிதைகள் புக்கு இதெல்லா வந்து நெறைய வாங்கி வச்சிருந்த அதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அதெல்லா ச் அது ஒரு டைம்ன்னு வச்சுக்கோயே சூப்பரா இருக்கு அந்த படிக்கிறது அப்படிங்கறது ஆ அவ்ளோ ஆர்வமா இருந்தது நெறைய பேர் நாங்க இந்த கவிஞரோட புக்க படிக்கிறோ அப்டின்லா வந்து சொல்லுவாங்க நா இந்த புக்கு வச்சிருக்கே நீங்க இந்த புக்கு வச்சிருக்கீங்களா அப்டின்னு ச் நெறைய வந்து அப்டி போயிட்டு இருக்கு இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்துட்டு அதெல்லா வந்து நம் அ புள்ளைங்க எல்லா வந்து படிக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல
ஓ நீ சொல்றது கரெட்டுதா நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது கூட நம்ம நெறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோ ஆனா இந்த காலத்துல வந்து புக்க எடுத்து படிக்கிறவங்கள வந்து நா நானுமே கம்மியா தா பாக்குறே ஏன்னா நெறைய பேர் வந்து அந்த புக்கோடைய விஷயமே அவுங்க பேச மாட்டேன்றாங்க அந் த புக்குன்றாலே வந்துட்டு அவுங்களுக்கு போன்ல தா இருக்கிறதா தெரியுது அ எல்லாருமே ரீடிங்னாலுமே இப்போ ம் இந்த இந்த லாக்டவுன் வந்த டைம்லருந்து இன்னுமே வந்து ரொம்ப மோசமாயிருச்சு எல்லாருமே ஃபோனு பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலு ஒரு வெளையாட்டா இருந்தாலு சரி ஒரு இது ஆன்லைன் வெளையாடுறது எல்லாமே அந்த மாரி ஆயிருச்சு ஆனா புக்க வந்து படிக்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து இந்த ஒலகொ வந்து ரொம்போ அ மிஸ் பண்ணுதுன்னுதா நான் சொல்லுவ ஏ நீ என்ன நெனக்கிற இத பத்தி
ச் உண்மதா ஏன்னா நீ சொல்ற மாரி கொரோனா டைமுக்கு அப்புற வந்ததுக்கு அப்றோ இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கிளாஸ்ஸு வந்து அதுலதா ஆன்லைன் தா அப்டின் சொல்லி இன்னா பண்ட்டாங்கன்னா மொத்த எல்லாத்துக்குமே வீட்ல நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்துக்குமே அந்த மொ பைல் ஃபோன் இருக்கு அந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புற சுத்த முடிஞ்ச்சு இந்த டிக்டாக்கு அது இதுன்னு சோசியல் மீடியா பக்கம் போனாவே சின்ன சின்ன பசங்க கூட ச் அதுல நல்லது வந்துட்டு இருக்குறாங்க இன்ஃப்ளியூசர் வந்து இருக்குறாங்க நா இல்லேன்னு சொல்லல ஆனா எய்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு அது மிஸ்யூஸ் ஆகுற மார்தா இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் தா ஏதோ வந்து சரி ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஆனா இந்த புக்கு படிக்கும் போது இருக்கிற அந்த சுவாரஸ்யமு சரி நல்ல விஷ்யங்கள் சரி புக்ல அவ்ளோ ந எந்த ஒரு எடத்துல கூட நெகட்டிவ் வந்த மாரி எனக்கு தெரியாது ச் மேபி இருக்கலா ஆ நெகட்டிவ் கேரக்டர் ரோல் வேணா இருக்லா ஆனா அந்த நெகட்டிவ் கேரக்டர் ரோலையு மாரல் ஆஃப் த சய்ன்ஸ் அப்டின் போட்டு நம்மளுக்கு வந்து இப்டி இருந்தா இப்டி ஆகுன்னு வந்து சொல்றாங்க ஆனா சோஷியல் மீடியா அப்டி கெடையவே கடையாது மொத்தமா நெகட்டிவ் வேர்ல்டுக்குள்ள தா என்னமோ நம்மள எல்லா தூக்கி போட்ட மார்த இப்ப உக்காந்துருக்கோ எல்லாரு
ஆமா அது சரிதா எங்க நேரமே கடைக்கிறதுல்ல நம்ப ஒவ்வொரு விஷயமு நம்ப பண்றதே பெரிய விஷ்யமா இருக்கு அதுல வந்துட்டு இந்த நேர த்துல ஸ்பெண்ட் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கு நான் வந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து பாத்ருக்கேன் ம் எல்லாத்திலயுமே வந்து நம்மளுடய நம்மளுோடைய நேரங்களை செலவு பண்றதுக்கான நேரமே கெடக்க மாட்டேங்குது ஆனா அ எந்த இது ஒரு காரணொனு சொல்ல முடியாது நம்ப வந்து தூங்குறக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து பக்கம் நம்ம படிக்கம் போது அ ஒரு திங்களுக்கு ஒரு நாளுக்கு வந்துட்டு நம்ப கண்டிப்பா வந்து ஒரு நூல நம்ப முடிக்க முடியும்‌ அது வந்துட்டு நம்பளுக்கு அந்த கதையோ கவிதையோ வரலாறோ அது பத்தி நம்ப ஏதாவது படிக்கிறோம் அப்டின்னா அத வந்து நம்ப ம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு அது ஒரு அ ஐந்து நிமிடம் நம்ம படிச்சாலே போதும் நம்ப வந்து எல்லாத்த பத்தியும் நம்ப கத்துக்கலாம் அந்த புக்ல இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த காலத்துலயே அவுங்க எல்லாமே சொல்லிட்டாங்க இந்த டைம்ல தான் வந்து நம்ம ஃபோன்லல்லாம் பாத்து கத்துக்கறோ ஆனா வந்து நம்ப அந்தர் காலத்திலயே வந்து இதெல்லா நடக்கும் இதெல்லா நடக்காது அப்டின்றது நம்ம முன்னோர்கள்லா சொல்லி வச்சிருக்கிற புக் புத்தகங்கள்லாம் இன்னுமே இருக்குது ஆனா நம்ப அதெல்லாம் வந்து இன்னுமே நறைய படிக்காம இருக்கிறது எவ்ளோ ஒரு கஷ்டமா இருக்கு அ ம் நறைய புத்தகங்கள் வந்து இப்போ வெளியிடாமையே போயிடுச்சு அ நறைய பேர் வந்து காசு கொடுத்து அத வெளியிட்டுருக்காங்க ஆனா அத படிக்காதனால அதோடைய வேஸ்ட் தான் அந்த புக்கான புக்க வெளியிடுறதுக்கானது வந்து வந்து கண்டிப்பா வேஸ்ட் தான் ஆயிருக்கு எத்தனையோ எடத்துல வந்து அந்த புத்தகங்கள்லா வந்துட்டு ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுட்டாங்க இனிமே வரக்காலத்துல எல்லா கண்டிப்பா வந்து அந்த புக் புக்கலா ஓ இந் இதுதான் புக்குன்ற மாதிரி நறைய பேர் வந்து எக்ஸிபிஷன்ல வந்து பாத்துட்டு போற அளவுக்கு ஆயிருந் நெனக்கிறன் நீ என்ன நெனைக்கிற
நான் இப்ப அதுதான் உங்கிட்ட சொல்லலான்ட்டு வந்துட்டுருந்த நானு ய இந்த கண் இதுல எக்ஸிபிஷன்ல வச்சு புத்தகம் அப்டின்னு ஒண்ணு இருக்கு நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் படிச்சாங்க இது புக்கா ஓ ப்ப இதுலதான் வந்து அவுங்கல்லாம் படிச்சாங்களானு அ அடுத் த்து வர ஜென்ரேஷன் வந்து அப்டித்தான் தெரிஞ்சுக்குவாங்க நான் சொல்லலானு வந்த அதுக்குள்ளய நீ சொல்ட்ட இனிமேல் அப்டித்தான் ஆகும் போல எனக்கு தெரிஞ்சு அவுங்கல்லாம் வந்துட் டு இப்டிதான் இருப்பாங்க அப்டின்டு ஏதோ ஒரு படத்துல சிட்டி படத்துல எல்லா வந்துட்டு அ வந்து வச்சிருப்பாங்க பாருங்க எக்ஸிபிஷன்ல அது மாதிரிதான் இப்ப எல்லா பக்கமும் வந்து ஒரு இன்ஃபுளுயன்சர் கூட வந்துட்டு‌ ச் அ இத பத்தி போட்ருந்தாரு அ சமையல் ப ஓ சமையல் பண்ற பாத்தரோ அதுக்கப்புறோ கரன்சி நோட் ட்டு அப்டின்ல்லா வந்துட்டு நறைய அந்த இன் ப்ரூயுஸர் வந்து சொல்லியிருப்பாங்க அது வந்து சிந்திக்கக்க கூடிய வேண்டிய விஷயம் தான் அது ஆ சமைக்குறதுக்கு அவங்க முன்னொரு காலத்துல வந்து சமச்சாங்ளா இதுதா பாத்ரமா இதுல்லா ரூபா நோட்டா அப்டினு ஏனா இப்ப வந்து டிஜிட்டல் மணி ஆயி சா சோ வந்து அடுத்த இருக்ற காலகட்டத்துல வந்து டிஜிட்டல் ம நம்மளே வந்து டிஜிட்டல் மணிக்கு வந்து உள்ள வந்து அடிக்ட்டாயிட்டோ சோ அடுத்த ஜென்ரேஷங்கும்போது அவுங்க அதுலதா வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அனால அவுங்ளுக்கு கரன்சி நோட் வந்து இப்ப இருக்குதா இல்லையான் குட இன்னு ஒரெண்டு ஜென்ரேஷன் போச்சுன்னா தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சு
ம் நீ சொல்றது கரெட் தா அ எனக்கு வந்து இப்போ ரொம்ப மனச கஷ்டமாருக்கு இப்பலா அந்த புக்க நம்ம படிக்கிறது இல்லையே அ இத இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோ அம் எல்லாமே வந்து நம்போ எல்லாமே கண்ணு பாதிக்கப்படுது கொழந்தைங்களுக் கு வந்துமே வந்து இப்ப புத்தகங்கள்லா படிக்காம ஆன்லைன்ல ருக்றனால ரொம்ப பாதிக்கப்பட்றாங்க ஆ மைண்ட் அளவு குட வந்துட்டு சின்ன கொழந்த குட இப்ப கோவப்பட்ற இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்குலா என்ன வாய்ப்புருக்குனே தெரில நம்ம அந்த அந்த அளவுக்கு நம்ளுடைய ஜென்ரேஷன் போய்ட்டு ருக்குன்னு போது ஒரு கவலையா தா இருக்கு‌ ம் இதுக்கு மேல நம்ம வந்து எதும் பண்ண முடியாது நறைய பள்ளிகள்ல ஸ்கூல்லலா வந்து அவங்க சொல்லி குடுக்கலா இந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம வந்து இதுக்கு மேல வந்து அ ம் புத்தகங்கள படிக்கக்கூடிய ஒரு வ வரலாற்ற வந்து அவங்க வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணு கொழந்தைங்களுக்கு அப்பதா அவங்க புரிஞ்சுக்குவாங்க நறைய பேர் எடுத்து சொல்றதுக்கு இல்ல இப்போ இருக்ற பேரண்டிங் கூட வந்து புத்தகங்கள சொல்லி குடுக்கற அளவுக்கு யாரு ரு இல்ல எல்லாரு ஆன்லைன்ல பாட்டுக்கு டிவில ஒரு ரெய்ம்ஸ் போட்டு வுட்டமா அந்த கொழந்தங்க பாத்து அத கத்துகிச்சா அப்டி தா போய்டுருக்கு ஆனா அது ன்னும் போது அந்த கொழந்தங்களுக்கு இன்டரஸ்ட் வர மாட்டேங்குது இப்பதா நம்ப ஏபிசிடி படிக்கறதாருந்தா ம் அந்த ஏனா ஏவதா வச்சு நம்ம படிப்போ இப்ப வந்து நறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஏ ஏ ஏ இருந்தா நம்ம ஒரு பட்டன கிள்னா அந்த ஆப்பிலன்றது வந்து அவங்களுக்கு ஒரு வீடியோவா காட்றாங்க அப்போ அந்த புத்தகங்கள் பத்தி அந்த கொழந்தைங்க எப்ப தெரிஞ்சுக்குங்க இப்ப நம்ளே நம்போ பாக்றோ கொழந்தைங்க படிக்காதது புத்தகத்துல நம்ளுக்கு அடுத்து அத்து வர்ர ஜென்ரேஷன் அத எப்டி பாப்பாங்க ன்னும் போது நம்ளுக்கு கொஞ்சோ ரோசிக்க வேண்டிய விஷ்யமாதாருக்கு இல்ல
உண்மையா தா அது ஒரு கேள்விக்குறிதா என்ன பண்றது மீடியா டெக்னாலஜிங்றது அப்டே கவனத்த ஈர்க்குது அந்த கலர்ஃபுல் ம் எடிட்டிங் அந்த விஷுவலைசேஷன் தா வந்துட்டு கொழந்தைகள அவ்ளோ ஈர்த்து வச்சிருக்குது வேற வழியே இல்ல ஒன்னு நம்மதா வந்துட்டு அவங்ளுக்கு கு வீட்ல ஒக்காந்து இந்த அ ஒரு சப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு நீ படிச்ச அ நீ வந்து எதாச்சு மார்க் வாங்னேனா அம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் தரே அப்டின்னு அவுங்ளுக்கு அந்த புக்லே சில விசுவேஸ் விஷ்வலைசேஷனோட புக்ஸ் எல்லாருக்கு அதெல்லா வாங்கிதா அவுங்களுக்கு வந்து புக் வந்து படிக்ற பழக்கத்த வந்து கொண்டு வரணு வேற வழியே இல்ல
சேரிடா இத பத்தி நம்ம பேசலா கண்டிப்பா வந்து இத பத்தி நம்ம கொண்டு வரணு அ ம் எதாது நம்ம பண்ணலா சரியா
ஓகே ஓகேடா பாய்டா
பாய்